ம்
ஹலோ
ம் சொல்லுங்க என்ன இன்னேரத்துக்கே கால் பண்ணிருக்கீங்க
கால் பண்ணங்க
அப்புடிங்ளா என்னங்க எதா என்ன விஷயமுங்களா சொல்லணுமா
ஆமாங்க
ம் சொல்லுங்க என்ன விஷயமா கால் பண்ணிருக்கீங்க
சைக்கிள் பைக்கு கார்ல ட்ரைவிங் பண்ணுவீங்ளா
ஆ எல்லாமே பண்ணுவங்க ஒ பண்ணுவ ஓட்டுவே
அத ரிசீவ் மட்டருக் கால் பண்ண
சேரிங்க ஆ சொல்லுங்க என்ன
எங்க வீட்ல மனைவிக்கு வந்து ஓட்ரக்கு பயமாருக்குதுன்றாங்
அப்டிங்ளா
சைக்கிளும் கூட ஓட்ட மாட்டாங்க
சேரிங்க
செரி அதா உங்குளுக்கு யார் சொல்லி குடுத்தாங்க எப்டி பழகனீங்க அப்டின் சொல்லி கேக்கலா
செரி செரிங்க நா வந்துங்க அ ட்ரைவிங் க்ளாஸ்குல்லா எது போலைங்க எப்டினா சின்ன வய்சுல இருந்தே அம்மா வீட்ல இருக்கு போதே பாத்தீங்ன்னா தண்ணிகுல்லா ரொம்ப கஷ்டோங்க அந்த காலத்துல அதனால அப்டியே சைக்கிள் தள்ளி தள்ளி பழகிங்க சைக் தண்ணி கொடொ வெச்சு வெச்ச தள்ளி பழகி அப்டியே அ ஓட்டி பழகிட்டங்க அப்புறோ ப பைக் வண்டியு அப்டிதாங்க அது கொஞ்சோ ஈஸியா இருந்ச்சு சைக்கிலோட்டி பழகுன்னால பயோ அந்த ரோட்ல ஓட்ற பயோ அதல்லா இல்லீங்க ம் அப்புறோ அதனால அப்டியே பழகிடோ பைக்கு அப்புறோ அப்டியே காரூமு ஆ வீட்ல அவுர் கூட போம்போது அப்டியே காரு பழகிட்ட அதனால இன்னு கொஞ்சோ க்ளாஸ்க்கு போய் கத்துக்கறக்குன் இல்ல அப்டியே ஈஸியா பழகிட்டேங்க
நாங்க சொல்லிக் கொடுக்குறது அவங்குளுக்கு வந்து பயமா இருக்குதுங்றாங்க
அது உங்குளுக்கு சைக்கிள் ஓட்டிட்டு அப்புறோ பைக் ஓட்டி அப்புறோ காருக் போனா தெரியாதுங்க எடுத்ததையுமே பெரிய வண்டிய குடுத்தீங்கன் வெச்சுக்கோங்ளே விழுந்துருவமோ எங்கது கொண்டு இடிச்சுருவமோன் பயமாருக்கு
அதுக்க்தா நானு கூடவே போறேன்னே சொல்லி குடுக்குறே ஆனா வந்து பயமா இருக்கு அதனால வண்டியே எடுக்கறது இல்லங்க
இங்க நா சைக்கிள் ஓட்னா இதல்லா பாத்தீங்க வெச்சுக்கோங்க எங்க வீட்ல எங்க அப்பா என்ன பண்ணுவரு தெரியுங்ளா ம் நல்லா தண்ணிக்கு வேண்டி ஒரு சின்ன சைக்கிள் தா வாய்ங் குடுத்தாங்க அமௌண்ட் கம்மியா ஒரு ஐநூறுவாதா இருக்குங்க பழைய சைக்கிள் சின்ன சைக்கிளா அப்ப நானு தம்பி என்ன பண்ணுவோங்னா அவர் சொல்லி குடுக்க வருவாருங்க எங்க ரெண்டு பேருத்துக்குமே தெரியாது அவ சைக்கிள்ல உக்காந்ததுக் அப்பறங்க ஒரு ரெண்டு ஸ்டெப் பெடல் பண்ணெனதியுமே விட்டுடு விட்ருவாருங்க கொஞ்சோ தூர போய்ட்டு நமக்கு யராது வண்டி வந்துதுனு திரும்பி பாத்தோனா அப்டியே விழுந்துருவோங்க அவுர் புடிச்சிருக்காரு அப்டின் தைரியமா இருக் க்லா அப்டின் பாத்தோனா விட்டுறுவாருங்க ரெண்டு ஸ்டெப் நகந்ததியுமே விட்டுறுவாரு அப்டியே கீழ விழுவ்வோ அப்புறோங்க அப்பவே வேண்டான் சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரே புடிச்சு புடிச்சு ஓட்டி பழகனங்க
அப்டிங்க ஓட்டி பழக்னாதான அவங்க ஓட்டுவாங்க இல்ல நம்ம கூடவே புடிச்சுட்டு போயிட்டே இருந்தோனா எப் வழக்கமாயிரும்
ஆமாங்க ச் நாங்க எது ஆமாங்க
ஆனா அப்டித்தா பண்றாங்க போறாங்க கொஞ்ச தூரம் போயிட்டே அப்புறம் மறுபடி கால எல்லா ஊன தெரில இப்ப போய் பேலன்ஸ் இல்லமா கால் ஊனி
அதுக்காகதா ஆ
கால வந்து நிலத்துல ஊண்ட்றது அப்டியே பெடல்லயே வச்சுட்டே இருந்தாங்கன்னா
பெடல்ல வைக்க கூடாதுல்ல கீழ கால் ஊன்னாத்தா உங்களுக்கு நம்மளுக்கு எப்படி அ பேலன்ஸ் தகுந்த மாரி ஊனிக்கணும் எந்தெந்த எடத்துல வேணுமோ
த்தான் சொல்லி இருக்காங்க சொன்ன அப்புறம் அவுங்க கரெக்ட் ஆன மாரியே தெரியல செரி நீங்க ஆல்ரெடி எல்லாமே தெரியும்ல அதனால உங்ககிட்ட சொல்லி குடுக்க சொல்லலாமா அதா பாத்தே
சொல்லுங்க வெறைய வீட்டுல ஃப்ரீயா இருக்கும் போது வந்தாங்க ஏன்ன ஞாயித்துக்கிழமனால நாங்க பிஸியா இருப்போ வந்தாங்கனாலு அவுங்க வீட்டுலதான இருக்காங்க ஓ வேலைக்கு போறாங்களா வீட்டுலதா இருக்கிறாங்களா
வீட்லதா இருக்காங்க
ஆ வரச்சொல்லுங்க ஒன்னு பிரச்சனல்ல பதினோரு மணி அந்த ரேஞ்ச் இதுல வந்தாங்கன் வச்சுக்கோங்கள்ளே எனக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிரும் நா வேணாலும் சொல்லி தர்றேங்க ஒன்னும் கஷ்டம் எல்லா இல்ல உங்களுக்கு தெரியாததா
கஷ்டமெல்லா இல்லைங்க அவுங்களுக்கு வந்து நா சொல்லி குடுக்குறது புரிய மாட்டேங்குது செரி வேற யாராவது சொல்லிக் குடுத்தா புரியுமா அப்படின்னு சொல்லி
செரி செரிங்க சொல்லி குடுத்துரலாங்க ஒன்னும் பிரச்சன இல்ல என்ன பன்ன போறோ வீட்டுல சும்மாதான இருக்கறோ பதினோரு மணிக்கு எழுந்து எல்லா வேலையு முடிச்சுட்டு என்ன ஒரு டெய்லி ஒரு ஒரு மண் நேரம் சாய்ந்தரம் ஒரு மண் நேரம்னா டச் அப்லேயே இருக்கோனு பழகுனா அப்டியே விட்றக்கூடாது ம் போய் பண்ணி ட்டே இருந்தாங்கன்னா தா ஏ வண்டி ஓட்டிட்டே இருந்தாங்கன்னா தா அது கொஞ்சோ நம்மளுக்கு இது பயமில்லாம இருக்கும் ரோட்டுல ஓட்டுறதுக்கு
நானு போம்போது சொல்லிட்டே இருப்பாங்க என்னன்னா உன்னய விட சின்ன பொண்ணுகள்லா ஓட்டிட்டு போடுறாங்க பைக் ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்க பாத்தியா அங்க ஆமாங்க போயச்சுலயே எப்படி ஓட்டுறாங்கன் தெரியல நமக்குத்தா வரமாட்டேங்குது
செரிங்க
செரி அடுத்து பழகிக்கலா கொஞ்ச கொஞ்சமா ஒரு நாள் கொஞ்ச கொஞ்ச நைட்டு பழகுனே ஒரு டையம் நிறுத்தி விட்டு கீழ விழுந்து கையெல்லா காயம் ஆயிடுச்சு
அச்சச்சோ செரிங்க
அதனால கொஞ்சோ பயம் இருக்கு
கீழ விழுகாமெல்லா பழக முடியாதுங்க ஏன்னா இப்போ மேரேஜ் ஆனனால நம்மளுக்கு கொஞ்ச கஷ்டமாக இரு சின்ன பொண்ணா இருந்தா தெரியாது
அதா இங்கயே நம்ம பழகலாங்க தரங்க ஒரு வாரமா சொல்லி குடுத் அப்போ கீழ விழுந்ததுக்கப்புறோ கொஞ்சோ பயம் வந்துச்சி
உம் செரிங்க நானு வண் டியிலெங்க கிரௌண்ட்ல போயிங்க வண்டி ஓட்டி பழகும் போது சொல்றங்க சைக்கிள் நல்லா ஓட்டுவேங்க ரோ ட்லயு மெயின் ரோட்லயு பயப்படவே மாட்ட ஆனா வந்துங்க பைக் உட்லான் சொல்லி எங்க வீட்டுல சித்தப்பா ஒருத்தங்க அ வந்து பைக்ல ஒக்காற வெச்சி ஓ நல்லா மொல்லதா ஓட்னங்க கிரௌண்ட்ல அப்றோ பாத்தீங்கன்னா அங்க விளையாட்றக்கு க கிரௌண்டுங்களா ஸ்கூல் கிரௌண்டுங்களா ஆள் வந்டாங்க அவுங்க என்ன சொல்லிட்டாங்க பாப்பா நீங்க இங்க விளையாட வேண் இங்க ஓட்ட வேண்டா பால் பட்றோ ஒரு தடவ அப்டியு பால் பட்ருச்சு நல்லா முதுகுல வந்து அடிச்சிருச்சு கார்க் பால் ம் இனிமேல் இங்க விளையாட இங்க ஓட்டாத்தீங்க கொஞ்சோ மாத்திக்கங்க இன்னொரு கிரௌண்டு இருக்குதுங்க அந்த கிரௌண்டுக்கு போயிருங்க அப்டின்னாங்க அந்த கிரௌண்ட்ல பாத்தீங்கன்னா மரோ நறைய இருக்கு மரோ இருக்கறனால வேர்வ இதெல்லா இருக்கு அங்க போய் எனக்கு ஓட்டும் போது பிலுக்குள்ள ஓட்டிட்டு கிரௌண்ட்ல போய் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டும் போது அந்த மண்ணு வந்து பொதரா இருக்குங்களா நறையா சரிச்சி விட்டுருச்சுங்க மண்ணு சரிச்சு போய் வேர்ல அடிச்சுட்டேங்க பூரா நறைய மரோ அப்பறம் அதுல விட்டதுதாங்க வண்டி நா தொடவே இல்லைங்க பயந்துட்டு ரொம்ப கால்ல ஃப்ராக்சர் ஆயிருச்சுங்க அப்றோ மேரேஜ் முடிஞ்சதுந்தா எங்க பசங்கள வந்து ஸ்கூ டியூஷனுக்கு கொண்டு போய் விட அந்த கட்ரோட்ல ஓட்டி ஓட்டி பழகிங்க வீட்ல ஒரு அவர் ரெண்டு நாள் வந்தார் கூட அ பழகக்கோ அப்டின்னு அப்ப ரெண்டு நாள் வந்தாறு ஆனா அந்த ரெண்டு நாளு பழகல பாருங்க பயோ கால் உண்டுறதுக்கு திருப் திருப்பறதுக்கு பெண்டு அதெல்லா தெரியாம தா இருந்துச்சி நம்மளுக்குள்ள ஒரு இது வரும் பாத்தீங்களா என்னதா யார் சொல்லி குடுத்தாலு நம்மளுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வரு கத்துக்கணு கண்டிப்பா கத் கத்துக்கணுங்கற ஒரு எண்ணோ வரும்போது நம்ம ஈஸியா கத்துக்குவோ
அப்ப நீங்களே கஷ்டப்பட்டுதா பழகிக்கிறீங்க ஒவ்வொன்னு
ஆமாங்க எதுவுமே ஈஸியா கெடைச்சிராதில்லைங்க
உங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இருக்கு இப்ப நடந்து போறதுக்கோ சைக்கிள்ல போறோ பைக்ல போறோ கார்ல போறோ அப்டிங்கிறது எப்டி இருக்கோ
ஆமாங்க இப்ப பசங்கல்லா வேற ஸ்கூல்ல போறாங்க வேன் மிஸ் பண்ணிட்டாங்க வெச்சுக்கோங்களே நா பஸ்ஸுலல்லா போ முடியாது இப்ப நாங் இருக்கறது பாத்தீங்கன்னா வீடு கொஞ்சோ உள்ள தள்ளி இருக்குதுங்க மொதல்ல கொஞ்சோ முன்னாடி வீட்டுல இருந்தோ பஸ் ஏரிக்லா ரோடு கட் பண்ணனதிமே இங்க வந்து உள்ள தள்ளி இருக்குதுங்க அதனால அன்தனைக்கு ஸ்கூலே கட் ஆாயிருங்க பசங்க போ முடியாது அ நா வந்து கொண்டேய் விட்டுருவேங்க அப்றோ ரேஷன் பொருள் வாங்குறது அப்றோ கடைக்கு போறது அப்புறம் யாராது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட்டிட்டு இந்த மாரி எல்லா வண்டி ஓட்டி பழகுனதுனால அவர எதிர் பாக்கறது இல்ல காய்கறி வாங்கிக்கிறது நானே பண்ணிக்குவேங்க எல்லாமே
அதுக்குதாங்க நானு சொல்றே சின்ன சின்ன ஒர்க் அதுக்குன்னு நப்பி எதிர்பாத்துட்டே இருக்காட்டி என்ன நீங்க வண்டி எதுக்காச்சி எடுத்துட் போக வேண்டிதாங்க
செரி செரிங்க
டேரக்டா கொஞ்சோ நல்லா பழக்கி உட்டோம்னா இப்ப இருக்கற சூழ்நிலைக்கு வந்து தனியா மோட்றதுக்கு பயம்தா
ம் கண்டிப்பாங்க
நா போயே ரொம்ப நாளாயிடுச்சுங்க என்ன பண்ற எப்டின்னு
ஆமா ஆமாங்க
நம்ம வீட்டுக்கு பக்கமே கிரௌண்டு் சைட்டுங்க ஃபுல்லா கிரௌண்ட் நெறைய இருக்குது
செரிங்க
அதுலே கொஞ்சோ பலம் இருக்குது யோசிக்கிறாங்க அதனால சேரி ஒரு வேள நீங்க சொல்லி் குடுக்கும் போது உங்களுக்கு எதா புரியுமா அப்டின் சொல்லி பார்த்தேன்
சேரி இங்க வர சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பழகிக்கலாம்
இங்க ஒரு ஒரு நாள் கூட்டிட்டு வரங்க வந்தோம்னா எப்டி ஓட்டுறீங்கள பார்த்துட்டு அது கத்துக்கலாம்
ம் சேரிங்க கூட்டிட்டு வாங்க வீட்ல இருக்கும் போது கூட்டிட்டு வாங்க ஆனா நீங்க இருக்க கூடாது அங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களே அது ஒரு இதா இருக்கும் ஓட்டுறதுக்கு ஆ தனியா கொண்டுந்து விடுங்க நான் சொல்லி் கொடுத்துறேன் அவுங்க வரச்சொல்லுங்க எப்ப வேணாலும் நம்ம வீடுதானே நான் மட்டும்தான் இருப் பாங்க எல்லாரும் ம் போய்ருவாங்க ஸ்கூலுக்கு போய்டுவாங்க வேலைக்கு போய்டுவாங்க அதனால யாரும் இருக்க மாட்டாங்க வேலல்லாம் முடுச்சுட்டு அவுங்க ஃப்ரீயா ஆய்ட்டு வந்தாங்கன்னா மதியானம் வேண்டாம் வெயில் நேரோ கொஞ்சோ காலையில ஒருல பதினோரு மணில இருந்து ஒரு பன்னண்டு பன்னெண்றைக்குள்ள ஒரு ஒருமண் நேரோ சாய்ந்தரம் அதே மாரி நீங்க வரக்கு முன்னாடி வந்தாங்கனாலும் சேரி இல்ல வந்ததுக்கு அப்றோம் வந்தாங்கன்னாலும் ஒரு ஒருமண் நேரம் பண்ணாங்கன்னா சீக்கிரோ ஒரு பத்து நாள்ல பழகிறலாங்க
ஆமாங்க நான் ஆபிஸ் போய்ட்டு வறக்கு லேட் ஆகும் சேரி இருங்க யார் ஒருத்தர் சொ வரப்போக இருப்பாங்க இருந்தா அவங்களுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ஆட்டோ வச்சுதான் வர்றேன்
சேரிங்க
சேரி பைக்க நிறுத்திட்டு ஆ ட்டோலே வரேங்க பைக்கே இருக்குல எட்டு போய் கூட்டிட்டுள்ளாம்
அதுதான் அதுதாங்க இப்ப எல்லா லேடிஸுமே எல்லாமே கத்துக்கணுங்க யாரையும் பேஸ் பண்ணி இருக் இருக்க கூடாதுங்க எ ஏன்ட்லாம் வந்து நறையா அட்வான்ஸ்டா எல்லாரும் போய்ட்டு இருக்காங்க நம்ம வண்டி கூட ஓட்ட தெர்லேனு வச்சுக்கேங்க நம்மளுக்கு இது இதேவே இருக்காது இந்த ஒரு அளவு கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் ஒரு கெத்தே
அப்ப ஓட்டுவாங்கன்னு சொல்லி வண்டில்லாம் வாங்கி எத்திட்டோம்
ஓ பரவாயில்லையே வண்டி ஓட்டுறக்கு முன்னாடியே உங்க ஒய்ஃப்க்கு வண்டியல்லா வாங்கி குடுத்துருக்கீங்க என்ன வண்டி வாங்கி குடுத்துருக்கீங்க
டியோ
என்ன வண்டீங்க
ஹோண்டா டியோங்க
ஓ சேர் சேரிங்க அதல்லாம் பழகிடுவாங்க விடுங்க நானா சொல்லி் குடுத்தற
சேரிங்க இப்ப நான் நாளைக்கு வந்து கூட வீட்டுல உட் ஒரு ஒரு நாள் இருக்கட்டு
சேரிங்க
பழகிட்டு எப்டி இருக்காங்கன்னு சொல்லுங்கத்தத்த இருங்க
ஆ சேரிங்க கண்டிப்பா ஆ சேரிங்க சேரி வாங்க ஓகே எத்தன நாள் சேரிங்க
ஓகே
ஆ ஓகேங்க பாய்